ஹலோ சிஸ்டர் அஹ ஹலோ சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீ
அ குட் அ நல்லார்க்கோ சிஸ்டர் நீங்க எப்டி சாரி சாரி சாரி எப்டி எப்டி இருக்கீங்க சார்
க
கே ப்ரதர் எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்களா ஹலோ கேக்குதா நா பேச்றது பரேக் ஆகுதா வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க கேக்குது கேக்குது நோ பராப்ளம் கேக்குது ஐ ஆர் ஆ கேக்குது கேக்குது நோ ப்ராப் ஹலோ சார் பேசுங்க அப்டே ரொம்ப நல்லார்கோ இன்னக்கி ஆமா ரொம்ப நல்லார்க்கோ எல்லாரு உங்கள்க் எல்லாரு ரொம்ப நல்லா இருக் க்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்களா
அ நல்லா இருக்கேங்க அப்ற எப்டி சிஸ்டர் நா பேசுறது கேக்குதுங்களா
க்குது பேசுங்க
ஓகே ஓகே ஓகே அப்புறோ சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க என்ன சாப்ட்டீங்க
தாச்சு இப்ப ப்ரேக் இப்ப வந்து சமையல் செஞ்சிட்டு தா இருக்காங்க அத்ததா பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமே தா சாப்புடணு நீங்க தா சொல்லனு இப்ப டுடே டாப்பிக் என்னன்னா ஹெல்தி ஃபுட்டுங்ற மாரி மென் சர் பன்னீர்ந்தீங்க
அ சிஸ்டர் ஆமா சிஸ்டர் நம்ம வந்து இத பத்தி பேசலா ஒங்ககிட்ட சொல்லியிருந்தே ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து எப்டி அ எப்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலா ஹெல்தியா இருக்குன்ற மாதிரி அ உங்ககிட்ட பேசணுன்னு நனைச்சிட்டே இருந்தே அதா அத பத் பேசறத்
இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல முன்னாடி பாத் த்தீங்கன்னா அவுங்க ஈஸியா எல்லாம பழய சாதோ கம்போ கேழ்வரகு இந்த மாரி ஹெல்தி ஃப் ஃபுட்டதா நெறையா எடுக் தாங்க இப்ப எல்லா வந்து ஒரு சப்பாத்தி வீட்ல பண்றது கூட அதுக்கு சப்பாத்தி மேக் கென் மாரி பாக்கெட்ல போட்டு குடுத் ச்சும்மா போட்டு எடுக்குற மாரி நெறைய அட்வான்ஸா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி மாரி இப்ப எதுவும் கிடையாது எல்லாம் கடையில இந்த சிக்கன் ரைஸ்லருந்து நெறைய ஐட்டம் எல்லாமே கடையில தான் வாங்கி சாப்பிட்றாங்க அதுல எல்லாமே முக்காவாசி இல்லா கெமிக்கல்தான் நெறைய கலக்குறாங்க அது இப்ப உள்ள யார்க்கும் புரியமாட்டிங்கித்து டேஸ்ட மட்டுந்தான் எல்லாரும் இது பண்றாங்க தவிர்த்து அது எப்டி நம்ம ஒடம்புக்கு நல்லதா அப்படிங்கறத யாரும் யோசிக்கிற மாரியே தெரில
கண்டிப்பா கண்டிப்பா அதான் சிஸ்டர் நான் வந்துட்டு என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹெல்தி ஃபுட்டுக்குன்னு அ ஹெல்தி ஃபுட்டுக்கான வந்துட்டு அது ஒரு இம்பார்ட்டன் வந்து யாரும் தரமா ட்ராங்க நீங்க சொன்ன மாதிரி டேஸ்ட் வைசாதான் போயிட்ருக்காங்க எந்த கடையில எது நல்லாருக்கும் அ அந்த மாதிரி தான் போயிட்ருக்காங்களே தவிர்த்து யாருமே வந்து ஒரு சத்தான உணவு அந்த அந்த வழிக்கு யாரும் போக மாட்டறாங்க என்ன மாதின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்டி அந்த காலத்துல பழைய சாதம் அஹ கேழ்வரகு கூழ் கம்ம கூழ் சாப்பிட்டு இருந்தாங்க வந்து இந்தவித காலம் எதும் இல்லாம இருந்தது பட் ஏன்னா இப்ப எல்லாத்துயுமே வந்து ஒரு கல பட் என்றது அதிகம் ஆயிடுச்சு சிஸ்டர் சோ ஹெல்தி ஃபுட்டை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க
இல்ல உண்மை அதுதான் சோ அப்ப உள்ளல்ல நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் இப்பதான முக்கவாசி யாரு வீட்டு வீட்டுல சமைக்காம எல்லா எனக்கு என்னனு ஒரு எல்ல அந்த காலத்துல எவ்வளவு ஒர்க்க முடிச்சு வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாலும் கூட வீட்டுல சமைச்சு அந்த மாதிரிதான் சாப்பிடுறாங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் ல இப்ப கொஞ்சம் டையர்ட் ஆயிட்டால எல்லாரரும் முக்காவாசி என்ன பண்றாங்க கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஏன்னா வேலையை சிம்பிளா குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ண ஆரம்பிச்சட்டாங்க
கண்டிப்பா அதுவும் இப்ப ஜொமேட்டோ சொமேட்டோ ஸ்பிகி வந்தது ரொம்ப இதாயடுச்சு சா சமைக்க மாட்டறாங்க அதிக பச்சமா சோ டைம் ஆயடுச்சா ஒரு ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ல தான் சாப்ப பாங்க தவிர்த்து சோ நம்ம ஒரு சின்ன இப்ப வீடலயே பாருங்க ஒரு தோ ஒரு எப்டி சொல்றது ஒரு உப்மாவோ இல்லன்னா இந்த கோதுமையில அது சின்ன ஒரு ஃபுட்டோ செஞ்சு சாப்பிற்றதுக்கு நம்ம வந்து சோம்பேதிரத்தனோ பட்றோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து ல்லா ஏ ஒரு பன்னெண்டு மணி ஆனா கூட வெளியூர் போயிட்டு வந்து சமச்சு சாப் பிட்டு இருந்த காலங்கள்லா இல்லையா இப்ப நம்ம அத முற்றிலு தவிர்த்து எடி எப்டின்னா ஒரு ஈஸியான அது டேஸ்டான
ஆமா அப்டிதா போய்க்கிட்ருக்கு வேலய குறைச்சி என்ன மாரி பண்ணலாம்னா அந்த மாரி வேலைகள்லா எல்லா பாத்துக்கிட்டு இருக்கே என்னத சொல்ல இப்ப உள்ள கல்ச்சர்ஸ் எல்லாமே அந்த மாரிதா போயக்கிட்ருக்கு
கண்டிப்பா சோ நீங்க என்ன ஒரு இப்ப ஒரு நா ஒரு ஹெல்தி ஃபுட் லைப் ஸ்டைலுக்கு சேஞ் சேஞ்ச் ஆகறே
சேஞ்ச் பண்றேன்னா இப்ப நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றோ கால இட்லி சப்பாத்தி அந்த மாரி வந்து நரய பேரு சாப்பிட்றோ நம்ம அதுக்கு பிலா என்னன்னா இந்த பயிர்கள் அந்த மாரி இருக்கு பச்ச பெயிரலா இருக்கு கு சோ அத நம்ம கால்ல உரிச் சும்மா ஒரு காஃபி டீ ஒரு சும்மா ஒரு பால் ஆத்தி குடிச்சிட்டு அத வந்து ஒரு நம்ம ஒரு கால்ல ஒரு சாப்பாடவோ அந்த மாரி பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டனா இன்னு கொஞ்ச பெட்டரா இருக்கு நறையா அரிசிகள்லா இப்போ வந்திருக் அந்த மாரி அரிசிகள கவுனி அரிசி அந்த மாரி அரிசிகள நம்ம அதுல வந்து தோசையுமே வந்து தோசமாவ தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லன்னு நம்ம நனச்சிட்ருக்கோ அப்டி கடையாது நறையா இருக்கு அதுலயுமே அந்த மாரி இத வந்து நம்ம ஒரு மாவா இது பண்ணி அது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா சாப்ட்டா இன்னு நம்ம வந்து கொஞ்சோ இதா இருக்கு ஹெல்தி ஃபுட்டா ஒரு பக்கோ சாப் அப்றோ ஒரு பக்க அதுதா நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமு கூட இந்த மாரி நம்ம சாப்ட்டோன்னா அதுல ஒரு யூஸ் சூ இருந்த மாதிரி என்னோட பார்வைக்கு தெரியல நம்ம நிறைய இப்ப கால்வலிக்கு அந்த வழி எல்லா வழியும் எல்லாம்சொல்றோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பற நம்மளுக்கு எல்லா இதாகம எப்படி இருக்கும் அப்படிதானே இருக்கும்
நிச்சயமா அதேதான் சிஸ்டர் நீங்க அப்படியே சொன்னது அப்படிதான் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த சிறுதானியங்களை கிடைக்கிற சத்து வந்துட்டு இப்போ இருக்கிற ஃபுட்டில் அ இந்த மாடர்ன் ட்ரெண்டிங் ஃபுட்டில் வந்து கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்காது இந்த பீஸா இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் அதுவும் பாருங்க இப்ப இருபது வயசு பசங்களை பாத்தீங்கன்னா நீங்க முப்பது வயசுன்னு சொல்றாங்க இருபத்தி இருபது அஞ்சுவயசு பசங்கன்னா முப்பது வயசு அந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இது புலன் ஃபுல் வந்து நம்ம இந்த ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது ஆஹ் பாஸ்புட் இதுலயே வந்து நம்ம போறதுனால அது வந்து ஈஸி ஒரு டுவெண்டி ஃபைவ் ஏஜ்லே வந்து ஒரு த்தெட்டி பிளஸ் வந்து காட்டுதுன்னா அப்ப அந்த அந்த வ அந்த ஃபுட்டு பிளஸ் வந்து நம்மளுடைய ஹெல்த் எந்த எப்டி மோசமா போயிட்டு இருக்குன்றத பாருங்க இது வந்துட்டு நம்ம ஆஹ் கண்டிப்பா ஏன்னா ப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு அதிகமா ஹெல்த் தியா கூட நமக்கு அதுல கான்சன்ட்ரேட்
இன்னும்ன்ன என்ன பண்ணிக்குற ஒரு சிஸ்டம் இருக்கோ இல்ல என்ன பாத்தாலும் ச்சேரி கொஞ்சோ நம்மளுக்கு டயர்டாயிட்டா இல்ல ஒரு தலவலி அந்த மாதிரி வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறோ ஒரு காபி டிய தா குடிக்குறோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தா எடயில பிரேக் மாரி எடுத்துக்குறோ ஒரு ஃப்ரு ட்ஸ கொண்டு போய் ஒரு பழங்கள் அந்த மாரி கொண்டு போயி அந்த டைம்ல அதெல்லா தவிர்த்துட்டு இதெல்லா சத்தான இன்னும் உடலுக்கு நல்லதுதான் ஒரு ஈவினிங் டைம் நம்ம மோஸ்லி நறைய த்துல வயிசானாலு சேரி இல்ல சின்ன பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலு சேரி நம்ம இந்த மாரி எதாவது ஒன்னு செஞ்சுதா குடுக்கோ எண்ணெயில போட்டு அந்த மாரிதா அதுக்கு பதிலா ஒரு ஃப்ரூட்ஸ் ஆவோ இல்ல ஒரு பயிராவோ அந்த மாரி அவிச்சு சாப்டா அது நம்ம ஒடம்புக்கு ரொம்ப ஆரோகியமுங் கூட அது தா நம்ளுக்கு தேவையான ஆரோக்
கண்டிப்பா சிஸ்டர் அது நம்ம வந்து ஒரு சின்ன இப்ப எதாவது ஒரு ஆ வெளியில போயிட்டு ஒரு காஃபி இது மாதிரி ஷாஃப் அந்துதா அது வந்
ம் ஆ இல்ல இப்ப அது வந்து ஒரு இதாவே கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சோ டயடாயிட்டாலே ஒரு டீ குடு ச்சு எதாவது ஒன்னு சாப்டாதா நம்ம அடுத்து கொஞ்சோ ஏக்டிவா இருக்க முடியு அப்டிங்கிற மாரி அத ரெகுலரா ஒரு ஹேபிட்டா மாரி கூட நறையா பேர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க அத குடுச்சாதா அந்த பிரேக்குக்கப் அப்புறோ வேல பாக்குங்குற மாரி கொண்டு வந்துட்டாங்க அத அப்டி அடிக்ட் ஆயிட்டாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே
உண்மையா சிஸ்டர் ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க நா வந்து டீ காஃபி வந்து ஒரு த்ரீ இயர்ஸா நா குடிக்கிறது இல்ல சிஸ்டர் இப்ப த்ரீ இயர்ஸா நா வந்து டீ காஃபி எதுமே குடிக்கிறதில்ல பால் மட்டு குடிப்ப அ அதுல வந்து என்னன் வெச்சீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நெனைக்கிற ரொம்ப தலைவலி ஹெவியா இருந்தது ஆ ஒருக்குல இருந்துட்டு ஒரு நாலு மணிக்கா சேரி ஒரு காஃபிதா குடுச்சுருவோமே ரொம்ப தலவலிக்குது டேப்லெட் போடுறது விட இது எவ்ளோ பெட் றே அப்டின் சொல்லிட்டு ஆ ஒரு காஃபிதா சிஸ்டர் குடுச்ச ஆனா உண்மையிலயே சொல்ணுனா ஆனா நா ஃபீல் பண்ணவே இதுதா என்னன் பாத்தீங்கன்னா அப்பா இப்ப தாண்ட ஒரு ரிலீஃபே வந்துருக்குன்ற மார் செரியா அந்த ஒர்க்ப்ரெஷரும் தெருஞ்ச மாதிரி எனக்கு தோணல சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான் ட்டு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ்
உ அது எல்லாரு அதுக்குள்ள போறங்கிற மாரி எல்லாரு அதுக்குள்ள போய் அடிக்ட் ஆயிட்டோ அ நம இதெல்லா குடிச்சா நம்ளுக்கு ஒருதிரி ரெஃபீரெஷ் ஆயிட்டு நம்ம அடுத்தத்து பாக்லா கொஞ்சோ அந்த மாரி எல்லா மனமு நம்ளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அத பண்ணுங்கர மாதிரிதோணுது பழய இதயே நம்ம எல்லாமே மறந்துடுங்ர மாதிரி து இருக்கு சோ இப்ப நம்ம அதுக்காக அது இதுக்கான நோய் எல்லா இதாகறதுக்கு நம்மளோட உடம்பு ஹெல்தியா கொண்டு போறதுக்கு இதுவு ஒன் ஆஃப் த ரீசனா கூட இருக்கலா இப்போல்றத பாத்து நம்மு நறைய வந்து கெட்டு போயிட்டோ
கண்டிப்பா சிஸ்டர் இன்னொன்னு விஷயமு நா அது ஆ கேக்குனும்னு நனைக்கிறே சிஸ்டர் என்ன பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹ ஒரு டீ காஃபி எடுத்துக்கிறோ அது அது இல்லாம அந்த ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து அந்த டீய கூட நம்ம ஒரு ஹெல்த்தியா சாப்பிட்லா அப்டின்ற மாதிரி எப்டின்னு சொல்றதுன்னா அ கொய்யா எலையில ஒரு டீ போட்டு ஆமா கிரீன் டீ இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம கொஞ்ச புதிநாட்டி அ இந்த மாதிரி சின்ன சின்ன அ டீகள வந்து நம்ம வந்து ஆ பண்ணிக்கலா ஒருபா காலேல ஒரு பதினோரு மணிக்கோ இல்லைன்னா ஈவினிங் ஒரு அ நாலஞ்சு மணிக்கு இந்த மாதிரியான இயற்கைக்கு சார்ந்த டி குடிச்சோனா அது கொஞ்ச சேஞ்சஸ் கடைக்குமா
ஆமா உ இது எல்லா விஷயத்துக்கு வந்து பொருந்துதா இது சின்ன பிள்ளைங்களுக்கு அதே தா இல்ல ஒரு ப்ரக்னன்ட் லேடிக்கு செரி இல்ல ஒரு கொலந்த பெறந்து கொஞ்ஜோ இயர் ஆனவங்களுக்கு செரி வயசானவங்களுக்கு செரி எல்லாருக்குமே வந்து நம் இத ஃபாலோ பண்ணா கொஞ்ஜோ ஹெல்தியா ஆரோக் ஆரோக்கியமான ஒரு இத நம்ம வந்து கொண்டு போலா ஹெல்த்தி லைஃப கொண்டு போலா அந்த மாரி கூட நம்ம இத எடுத்துக்குலா எல்லா எடத்துலயு இப்ப அப்டித்தானே இருக்கிறாங்க சுகர் ப்ரெஷர்ல இருந்து மூட்டு வலியில இருந்து கால் வலியில இருந்து எல்ல என்னன்னமோ செஞ்ச மேரி சத்தான சட்ட இப்ப கொஞ்ஜோ வயசானவங்களா பாத்திங்கன்னா தேய்மானோ மாரி வந்துருது கால் வலி அதெல்லா வந்து ஒரு வேலயில அவுங்க அதுவே கண்டினியூஸா எறங்கிட்டாங்க ரொம்ப வருஷமா அதுல வேல பாத்துட்டாங்க ஏ இன்க்ளூடிங் எங்க அம்மாவு கூட எங்க அம்மாவ நா சொன்னா கேக் க்காது வேல பாகுற டைட்ல டீ இந்த மார் தா குடிக்கு ஆஸ்பிட்டல போயி காமிக்கும் போது என்ன சொல்றாங்கனா தேய்மான ஆயி ட்டுமா இனிமே வந்து ஒன்னு செய்ய முடியாது சோ இந்த வலி எப்பவு இருந்துகிட்டு தா இருக்கு இதுக்கு நீங்க டேப்லெட் எடுத்தா ஆகனு அது நம்ம என்ன செய்ய நம்ம எந்த அளவுக்கு வேல பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல உணவுகள எடுத்து சாப்டவு செய்னு அப்புடி இருந்தன்னா அந்த வலிக்கு ஒ ருதுது கொஞ்சொ ஒரு ரிலீஃபா இருக்குற மாரி இருக்கலா
ம் ம்
ப்பமே இப்ப வந்துட்டு இப்ப வலில இருக்கும் போது இப்ப நீங்க சாப்டாலு அது அந்தளவுக்கு இது பண்ணா கண்டிப்பா கெடையாது ஓரளவு கொறைக்கு அது நா இப்ப வர எங்க அம்மா கிட்டே சொல்யாச்சு இப்ப அதுவு ஒன் ஆஃப் த எக்ஸாம்புலா கூட இதுல எடுத்துக்லா ரொம்ப வர்ஷமா எங்க அம்மா அந்த மில்ல வேல பாத் து செஞ்சு மூட்டு வலினால கால் வலினால கை ரொம்ப வடுது ரொம்ப ஒரு அர மண் நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ணாலு கை ஆட்டோ மேட்டிக்கா ஒலைய ஆரம்மிச்சுங்கிற மாரி சொல்லிட்டாங்க அத நீ சத்தான எடுத்தால் தான் மட்டுந்தானே அந்த மாரி உங்களுக்கு வந்து அந்த ஒடம்ப நீங்க கொண்டு போ முடியு இப்ப வந்து முடியலேன் சொல்றேல்ல என்ன யூஸ் இருக்கு
ஏனா நம்ம வந்து இப்பவே வ ந்து பாத்தீங்கனா சிஸ்டர் ஆரம்ப காலகட்டங்களே சத் தான உணவு எடு த்துகிட்டே இருந்தோனா அது வந்து முதுமைல கூட நம்ளுக்கு ஒரு பலமா இருக்கு சோ அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மூட் டு தேய்மானன்றது ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வந்தா கூட நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது
இன்னு நீ இப்ப உள்ள நறைய பேருக்கு பாத்தீங்கனா இப்ப பிரெக்னன் லேடிஸ் கூட நெறைய பேருக் கு ஷுகர் பிரஷர் அந்த மாரி வந்துருது வயசானவுங்ளுக்கு நறையா இது இரு க்கு ஆனா அந்த காலத்துல அது கரெக்டா கொண்டு போறதுக்கு நறைய நற தவதானியங்கள் மாரி நறைய எடுத்துக்கிட்டாங்க இந்தத மாரி சாப்டா வந்து அந்த மா எந்த பிரச்சனையு இருக்காது முந்தைய காலத்துள்ளவங்களா பார் என்ன ஒரு எண்பது எம்பத்தஞ்சு இன்னு நூறு வயிசு வர ஆரோக்கியமாதா இருக்குறாங்க நம்ம அந்த லைஃப்ஸ் ஸ்டெயில்லா நறையா பேரு வந்து எழந்துட்டோ நம்ம அதனால நம்மளுக்குதா இப்ப நறையா லாஸ்
கண்டிப்பா சிஸ்டர் நம்ம நிச்சயமா இத பத்தி ஆ வாய்ப்பு கெடைக்கிறப்ப நம்ம திரும்ப பேசலா சிஸ்
ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்கயூ தேங்க்யூ சோ மச்சு பிரதர் ம்